ஹலோ
ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது
சேரி செரி சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
ஓ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கிங்க
நல்லா இருக்கே சிஸ்டர் சாப்ட்டீங்களா
ஓ சாப்ட்டாசு இப்போ இங்க எப்டினா ஒரு அஞ்சு மணிக்கி அ ஹு நைட் சாப்பாடு செய்றதுக்கு ரெடி பண்ணிர்வோ நாங் எல்லா
சரி சே நாங்க மதிய சாப் பாடு சாப்ட்டு இப்பதாம் ஒரு குட்டிஸ் தூங்குது ஒரு பைய இப்பதா ஸ்கூல் வுட்டு வருவாரு இநு ஹோமர்க்குலா முடிச்சிட்டு எட்டு மணி போலதா இநீ நைட்டு சாப்பாடு ரெடி ஆவோ
சேர் சேரி சேரி சேரி இங்க எப்டின்னா ஸ்கூல் ரெண்ட் நாளா லீவு அ நாங்க சப்பாத்தி அப்றோ அ ச்சப் ஆ இங்க வந்து ரெண்டு நாளா ஸ்கூல் லீவு ஏன்னா இங்யவ் ரொம்ப மழ ஆக்சுலி ஒரு நாலு நாளா மகாராஸ்டால நீங்கு கேட்ருப்பீங்க ஆமா மகாராஸ்ட்ரால நீங்க கேள்விப்பட்ருப்பீங்க
ஓ செரி செரி ஆ
ஆ அங் இங்க வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பத்து நாளா ரொம்பவே அ மழ ஆனா ரெண்டு நாளா ரொம்பவே எனா ரோட் ப்ளாக்ஜா ருக்கு அதுக்கப்றோ அந்த மேன்வோல் போட்வல்ஸ்ஸல்லா ஓப்பன்ல இருக்கு அது ரொம்ப ப்ரச்சனையாரு அதுனால ஸ்கூல் வந்து லீவ் விட்டுட்டாங்க ஆமா அ அஹ்
யீலூ அதிகமா இருக்கும் மழையு அதிகமா ருக்கு அப்டின் சொல்லுவாங்ளே
ஆ அது வந்து ரைட்டு நூறு பர்சன் ட்ரைட்டு தா என் என்ன ஒரு என்ன சொல்றது மிக்ஸ் மேச் ஆன க்ளைமேட்டே இல்ல
இல்ல அ உங்களோட நேடிவே மகாராஸ்ட்ராங்ளா
இல்ல இல்லல்ல நா வந்து பொறந்தது காலேஜு அப்றோ ஜாப் எல்லாமே கோய்ம்பத்தூர் தமிழ்நாடு தா ஆனா கல்யாண ஆனதுகப்றோ மஹாராஸ்
பகத் உ ஹஸ்பன்டுக் வேல இருக்கு அப்டே அங்க வய் செட்டில் ஆய்ட்டீங்ளோ
ஆமா எங்க ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டே இங்க தா இருந்தாங்க அதனால அவுங்களு ஜாப்பு எய அது வந்து வக் ஃப்ரம் ஹோம் வந்து ஜாப்பு ஆனா சேரி
செட் ஆயிர்ச்சி செரி செரி ஃபேமிலி எல்லா ஸ்டர் உங்ளுக்கு பேபி
எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அ ஆமா ஒரு பொண்ணு வந்து அ க்ரேடு வன்னு இனியோர் பொண்ணு வந்து சீனியர் கேஜி ஆனா இங்க எப்டின்னா ஸ்கூல் வந்து காலய்ல எட்டு மணிக் போவாங்க சின்ன பொண்ணு வந்து பன்னண்டு மணிக்கு வந்துருவாங்க அப்றோ பெரியப் பொண்ணு வந்து ரெண்டு மணிக்கு வருவாங்க அந்த மாதிரி அதுக்கப்புற் ரெண்டு மணிக் க்கி மேல இங்க ஸ்கூல்லே இருக்காது நம்ம எப்படி நா எல்லா படிக்கும் போதே
ரொம்ப நங்கிர்ணா நாங் நன்றி பெய் அப்படித்தா தமிழ்நாட்ல அப்படிதா இப்ப பையன் இப்புடூ ஒம்போது மணிக்கு போறார் நா நாலுமணி அஞ்சு மணியோட வந்துர்வாரு இதென புதுசா இருக்கே உங்க ஸ்கூல்லா காலக்கி தானப்பா இப்படி இருக் கோ ரெண்டு மணியோட க்ளோஸ் ஆய்ரு
ஆம்மா நாங்க காலேஜ் போம்போது கூட நாலு நால்ர மணி அஞ்சு வ அஞ்சி மணி ஆகு நாங்களா வீட்டுக் வரதுக்கே ஆனா இங்க வந்து இங்கே செரி நா எனக்கு ஞாபகோ இருக்ற வரைக்கு இந்த கர்நாடக்கா பேங்ளூர்லியு செரி மத்யான்த்துக் மேல வந்து எல்லார்மே வீட்
ஏ ஒருவேள வெயில் அதிகமா இருக்கு அப்டி வெக்கற்து இல்லிங்ளோ
இல்லப்பா இங்க வந்து எனக் என்மோ ரூல்ஸே இப்படி தா அப்படின் நனைக்கிறே யன் நா காலையில நீங்க சேரி மத்தியானோ வந்து ஒவ்வொரு ஸ்கூல் எப்டின்னா மத்தியானோ கூட இந்த மாரி பன்னெண்டு மணி பேட்ச் கூட இருக்கு ரெண்டு பேட்ச்சு காலையில பேட்சு தனி மத்யானோ பேட்ச் தனி அந்த மாதிரி ஆனா அந்த அறம் பர பாதி நாள் தா அந்த முழுநல்லா இல்லவே இல்ல இப்போ இங்க வந்து அந்த மாதிரி இல்ல அதனால ரெண்டு மணிக்கு வந்துருவாங்க ரெண்டு மணிக்கு வந்து ஒரு
அப்ப அம் அவங்களுக்கு வந்து லன்ச்சு கொண்டு போற ப்ராப்ளம் எல்லா இல்ல கொழந்தைங்கக்கு
அ இல்ல நா இங்க எப்டின்னா இப்போ பெரிய பொண்ணு வந்து இ இந்த வாட்டி தா எட்டுல இருந்து ரெண்டு மணி அப்போ ரெண்டு பாக்ஸ் கொண்டு போவா அ ஆமா ஒரு டிஃபின் வந்து ஷார்ட் பிர்க்குன்னு சொல்லுவாங்க அதில வந்து பழங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு கொடு
பிள்ளைக படிக்கிறது வந்து அங்க எப்டி சிஸ்டர் சி பி எஸ் சி மெடரிக் அந்த மாதிரி எஜுகேஷன் எப்டி இருக்குமா
ஆ இங்க வந்து ந இது இருக்கு சி பி எஸ் சி யு இருக்கு அதுக்கப்பறோ நா ஏ பொன்னு போ போறது வந்து ஐ சி எஸ்
அப்டின்னா புதுசா இருக்குங்களே
இது வந்து இன்டர்நேஷ்னல் போர்டு
ஓ செரி செரி நா கேள்விப்பட்டிருக்கே இந்த சவ்தில அந்த மாதிரிலா எ ஃப்ரெண்டு சொல்லிருக்காங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ன்னு இருக்கு
ஆமா ஆமா ஆமா அது அது ஆமா இது வந்து ஐ சி எஸ் சி போர்டு அது ஏ அப்டின்னா எ பொண்ணு வந்து பொறந்தது வந்து அமெரிக்கால
ஓ இத பல ஊரு இது ஊர் சுத்துர குருவி கூட்டமா இருக்கு போலயே பரவாயில்ல சிஸ்டர் அப்போ பரவாயில்ல உங்களுக்கு நெறைய லாங்குவேஜ் தெரியு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல
நெறைய லாங்குவேஜ் தெரியு ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி மார்வாடி அதுக்கப்பறோ தமிழ் தமிழ் தெலுங்கு அ இது வந்து எனக்கு நல்ல ப்ளூவெண்டா பேசுவே தமிழ்ல எல்லாமே எனக்கு எழுத படிக்க எல்லாமே
எல்லாமே தெரியு சூப்பர்ஸ இப்ப உங்க அம்மா ஃபேமில எல்லா வந்து இங்க கோயம்பத்தூர்ல தா இருக்கு க்க அப்ப நீங்க எப்டி வீட்டுக்கெல்லா எப்டி வருவீங்க வெக்கேஷன்க்கு அந்த மாதிரி வருவீங்களோ
தா வரணு என்ன பண்றது ஒரு வா வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு ஒன்ற ஒன்ற மாச வந்து இருந்துட்டு போவே ஆமா
இப்போ உங்கள மாரி எல்லா லாங்குவேஜ் உ மோஸ்ட்லி தெரியு
மோஸ்ட்லி ஏன்னா இப்ப கத்து குடுத் குடுத்துட்டு இருக்கே இப் இப்ப எப்டின்னா எப்ப எல்லா நா கோயம்புத்தூர் வரணோ அ இங்கே வந்து எப்டினா இப்ப செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தேர்ட் லாங்குவேஜ் வந்து இங்க மராட்டி நம்ம எப்டி கோயம்புத்தூர்ல எல்லா
தமிழ்லா இருப்போ பேபிஸ் இப்போ வீட்ல நீங்க ஹஸ்பண்ட்லா என்ன லாங்குவேஜ்
ஆ மார்வாடி பேசுவோ
ஓ செரி அப்ப தமிழு தமிழ் இவ்ளோ அழகா பேசறீங்க அப்பா மட்டு தமிழ்ல தா பேசிப்பீங்களோ
இல்ல இல்ல இல்ல இல்ல தமிழ் எப்டி தெரியும்னா இப்ப எங்க வீட்ல கூட அம்மா அப்பா மாரவாடி பேசுறதுனால எனக்கு மார்வாடி தெரியு ஏன்னா எங்க அம்மாக்கு வந்து மார்வாடி லாங்குவேஜ் அவ்வளவுக்க புடிக் க்காது அவங்க எங்க கிட்ட ஹிந்தில தா பேசுவாங்க ஏன்னா இப்ப அவங்க மூலியமா எப் அப்டின்னா ஹிந்தி வந்து வந்து ஒரு ரெஸ்பெக்ட் ஃபுல் லாங்க்வேஜ் அப்டின்னு அதனால து வந்து ஹிந்தியில வந்து நான் அவங்க பேசுவாங்க அதுக்கப் எப்டின்னா மார்வாடி வந்து என்னோட மதர் டங் அதுனால மறுவாடி தெரியு இப்ப தமிழ் எப்டின்னா நா ஸ்கூல்ல நாலாவது வரைக்கு அஞ்சாவது வரைக்கு நா தமிழ் எழுதி படிச்சிருக்கே ஆ இந்த மாதிரி ஆமா ஆமா மூணாவது லாங்குவேஜுன்னு சொல்லலா ஐயோ கண்டிப்பா கண்டிப்பா அ அந்த அஞ்சாவது வரைக்கு தா நா தமிழ் படிச்சிருக் க்கே ஆனா அது இப்போ வரைக்கு கூட ஞாபக இருக்கு ஆ ம்
குட்டி சூலோ எதுங்கு கிடையாது குட்டி சூலோ உங்களமார் வே எல்லா லாங்குவேஜ்ஜு எத்தன லங்குவேஜ்ஜு பேசு வாங்க சிஸ்டர் உங்க வீட்டு குட்டிஸ்லா
இப்போ எங்க வீட்டு குட்டிஸ் வந்து எப்டின்னா ஹிந்தி பேசுவாங்க இங்கிலீஷ் பேசுவாங்க மறவாடி பேசுவாங்க நல்லா நல்லா நல்லா நல்லா அதுக்கப்பறோ அதுக்கப்பறோ இப்போ தமிழ் கொஞ்சோ கொஞ்சோ கொஞ்சோ வந்து கத்துக்குறாங்க
கத்துக்குறாங்களா ஆ இதெல்லா வந்து அவங்களுக்கு ர ரைட்டிங்கு தெரியு ரீடிங்கு தெரியு நீங்க சொல்ற லாங்குவேஜ்யெல்லா
ஆமா அ மார்வாடியில எனக்கு ரீடிங் ரைட்டிங் தெரியாது ஆ கொழந்தைங்களு க்கு மராட்டி எழுத தெரியு படிக்க தெரியு இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் தெரியு ஹிந்தி பழகிட்டு இருக்காங்க
டியூசன் நீங்களே சொல்லி குடுத்துருவீங்களா
ஆ ஏன் கேக்குறீங்க அக்கா லாஸ்ட்டு கா லா வா க்கா லாஸ்ட் வருஷோ வந்து ஆ நல்லா என்கிட்ட படிச்சிட்டு இருந்தாங்க இப்ப எப்டின்னா அவங்க பெருசு ஆக ஆக அவங்க வந்து ஆமா அதனால நா என்ன பண்ணிட்டே டியூஷன் போங்க நீங்க டியூஷனல தா வந்து கரெக்ட்டா ஆமா அதனால இந்த வருஷத்துலருந்து நா டியூஷன் ஆரம்பிச்சிட்டே
செரி செரி டியூஷன் போட்டீங்க அதனால சேரி சிஸ்டர் பரவாயில்ல பட் இல்ல நம்ம இங்கதா சிஸ்டர் லோக்கல் தா தமிழ்நாட்டுக்குள்ளயே வாழ்து தமிழ்நாட்டுக்குள்ளயே குப்ப கொட்டி குப்பயா அள்ளி திருப்பி கொட்டிக்கிட்டு இருக்கோ சிஸ்டர்
இல்ல இல்ல அதுவும் பரவாயில்ல தானே நா தமிழ்நாட்டோட சாப்பாடு வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ம் ஆமா நீங்க அங்க இருந்துட்டு அதெல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ம்
பிரியாணி எப்டினு அங்க எல்லா வந்து நம்ம தமிழ்நாட்டு பிரியாணி மாறி கெடைக்குமா
இல்ல இங்க வந்து அந்த என்ன சொல்றது அந்த டேஸ்ட்டே இங்க வந்து கெடைக்கவே கெடைக்காது அதனால நீங்க அங்க இருக் கிறது வந்து
அவ்ளோ எல்லாத்த விட தமிழ்நாடு வந்து சேஃபு த சிஸ்டர் எல்லா நல்லா ஃபுட்டு கெடைக்கலா எங்க சுத்தனாலும் ஒரு இடத்துக்கு சீக்கிர வந்தரலா ரொம்ப பெருசாலா தேட வேண்டியது இல்ல ஒரு பிளேஸ அந்த மாறி நெறையா பிளஸ் இருக்கு தமிழ்நாட்டுல
இல்ல இல்ல கரெக்ட் கரெ
அப்பா அம்மா நீங்க அப்றோ உங்க கூட பிறந்தவங்க
எனக்கு வந்து ஆ ஏ நா வந்து டென்த்து இல்ல நா டிப் டிப்ளோமோ ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க அ அம்மா அதுக்கப்றோ அண்ணா அண்ணா இப்போ சிட்னில இருக்காங்க அண்ணா அண்ணி அவங்ளுக்கு ஒரு பையே
செரி செரிங்க
ஆமா அம்மா இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க ஆமா ஆ எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லா இருக்காங்க அதனால சேரி அ ப்டியே போய்ட்ரு க்கு இப்போ என் அவுங்களால கோயம்புத்தூர் விடமுடியறதில்ல ம்
மொதல்ல அவுங்க இருந்த அந்த ஏரியா வுட்டுட்டு வர மனசு வராது
ஆமா அதுனால சேரி இருக்ற வரைக்கு என்ன பண்றது இருக்கட்டு அதுக்கப்றோ பாக்லா அப்டின்னு
நீங்ல்லா அப்பப்ப இந்த எதாச்சு ஒரு ஃபெஸ்டிவல்ல மீட் பண்ணிப்பீங்க அந்த மாரி ஓடிகிட்ருக்கு லைஃப்ஃபு
ஆமாம்
ஒவ்வொரு சீசன்லயு ரொம்ப மிஸ் பண்ற மாரி ஃபீல் ஆகுந்தானே சிஸ்டர் நீ இப்ப நீங்க இருக்க ஏரியால உங்களுக்கு ரிலேட்டிவ் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்லா இருக்காங்ளா
ஆ இருப்பாங்க இருக்காங்க அவுங்களு வந்து எப்டின்னா இப்போ பெங்களூர்ல இருக்காங்க அதுக்கப்றோ ஆமாமாமாமா எல்லாமே அப்டியே
எல்லாமே ஜாபுன் வரம்போது ஒரு பிரிவு வந்துருதுதானே
கண்டிப்பா கண்டிப்பா ஒரு செட்டில் ஆகனுனா வந்து அந்த இது வந்
வந்துரு ம் கஷ்டந்தா உங்ளோட ஃப்ரெண்ட்ஸ் ஸு எல்லாத்து கூடயு கான்டெக்ட்ல அப்டி போய்கிட்ருக்கீங்களா காலேஜு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி
ஓ எல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்ப எல்லாருமே துபாய்ல தா இருக்காங்க அதுனால அந்தளவுக்கு இல்ல ஆனா அமெரி கால வந்து நா நறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவுங்க எப்பவாவ்து இந்தியா வந்தாங்கன்னா பா பாப்பாங்க அப்டி இல்ல ஏனா அந்த மே அமெரிக்கால எப்டின்னா ஆ டே அன்ட் நை டு வந்து தனித்தனியா இருக்குல்லயா இப்ப இங்க வந்து மதியானோனா அங்க வந்து இப்ப காலைல அந்த மாதிரி அதுனால ஆமா அது னால அந்தளவுக்கு பேச்சு இருக்காது பட் சேரி எ ப்யாது ஒரு வாட்டி இந்த பேர்ட்டே விஷ் பண்றது ஆனிவர்சரி விஷ் பண்றது ஆமா இப்போ எ ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா சேரி ஓகே தேங்க்யூ